அலோ
வணக்கோங்க
வணக்கோங்க சொல்லுங்க
நீங்கதா சொல்ட்டு இருந்தீங்களே அது சூப்பரா இருஞ்ச்சு சொல்லுங்க
என்ன சொல்லிட்டு இருந்து மறந்து போயிட்டுங்க
நீங்க ஆஹ் நா சொல்றேனா நான் வந்து கண்டினியூ பண்ணுறே என்னாச்சுனா நீங்க கிளாஸ்ல இருந்தீங்க ஒரு டீச்சர் இரு பாங்க அவுங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப் பிரே பண்ணுவீங்க அந்த டைம் வந்து நீங்க லாஸ்ட்ல இருந்தீங்க வெளையாடிட்டு இருந்தீங்க
எஸ் ஆ அஃப்கோர்ஸுங்க நா தா
நீங்க தா சொல்லுங்க
அதே தா ஆஹ் விளையாடிட்ருந்தே நா தா சொன்னேன்ல ரொம்ப பழக்கப்பட்டவர்கிட்ட மாட்டி விட்டாரு அவுங்க வந்து ஐயர் அத்தாரரிட்டி
அச்சிச்சோ நீங்க ஏங்க எல்லா ஐயரத்தாரிட்டியா மாட்டுறீங்க
எங்க முன்னாடியே சொன்னதுதாங்க வரோங்க வரோ எல்லா‌ என்னோட வரந்தா ஏங்க அதுக்கோ எனக்கு சம் நா மாட்டுறதுலா இப்டி தா‌ இருக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காதுங்க
தெரியுங்க தெரியுங்க நா நெறை நானே பாத்துட்டேங்க நானே கேட்டுட்டேங்க
முடிலங்க என்னால வாழ்க்க ஒரு வட்டனுருக்கலா அதுக்கு சுத்தினேருக்கூடாதுங்க
செரி விடுங்க அது நடந்தது நடந்து போட்டோ பாத்துக்கலா எல்லா அனு பாக்காது ஒண்ணுமே இல்ல
ஆ பாத்துக்கலாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
ஆஹ் இந்த மாரி மாட்டிவுட்டே இந்த மாரி இந்த பிள்ளைங்க இப்டி பண்ணிச்சுங்க அப்டி சொல்ட்டு
ம்
மாட்டிவுட்டது அவர் நிக்க வச்சிருங்க அவரா செரி எஸ் க்யூஸ் பண்ணி விடுங்கன்ற மாரிலா சொல்ல நிக்கவைங்க அப்டியே அப்பதா புத்தி வரு அப்படி சொல்ட்டு போயிட்டாருங்க ஓரு ஓரு கிளாஸ் அப் ஒரு ஹோல்கிளாஸ் ஃபுல்லாங்க
எவ்ளோ நேரோ உங்கி
இங்க பாருங்க ஒன்னார் இருக்கு ஏங்க நீங்க வேற அதுக்கெல்லா நா வர்த்தப்பட்ற ஆள் நெனச்சு ச்சீனீங்களா அப்ப கூட நாங்க ரெண்டு பேர் ச்சாட் ஏங்க அப்ப கூட அந்த ச்ச் அந்த சாட்ட என்னடா நிக்க வச்சிருக்காங்களே கிளாஸ்ல கம்முனு இருப் போ அப்படின்ற ஒரு இ பேச்சுக்கே எடல்லங்க சும்மா ஒக்காந்து அப்ப கூட ரெண்டு பேரு புடிச்சு அரட்ட நாங்க இப்டி அரட்ட பண்றோ சொல்ட்டு எங்கள தனி தனி கிளாஸ்ல போட்டுட்டாங்க அப்ப கூட விடுவோமா தனி தனி கிளாஸ்ல போட்டுட்டாங்க
ஓ ஓகேங்க ஓகேங்க ம் அச்சிச்சோ அப்ப ஃப்ரெண்ட்ஸு பாதிப்பாதி போயிட்டாங் போய்ட்டிங்களே
ஆ ஆஹங்க நானு அவ்ங்களு வந்து ரொம்ப நாளா வந்து ஃப்ரம் பிகினிங் ஆஃப் எல் கே ஜில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அட்டில் இப்போரையும்
ஓ சூப்பருங்க செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்
எங்கள பிருச்சு வுட்டாங்க இன்னப் பண்ணோ அப்பயு வந்து இந்த மாரி ரெஸ்ட் தும் டைம்ல அப்பல்லா பேசிக்கிற்து நறைய
ம்
ஆம் இப்போ பேசிட்டு மத்த பிள்ளைங்களாருப்பாங்க எங்கள போல நறைய பிள்ளைங்க வந்து ரெண்டு பேர் ஃரெண்ட்ஸ் சார் வந்து
ம்
அப்லா இருப்பாங்க அப்லா இருந்தவங்க வந்து அ‌பா இப்போ அவுங்கள கிளாஸ் பிரிச்சு வுட்டாங்கங்க
ம் இப்போ நா என்ன கேட்குறன்னா நீங்க ரெண்டு பேர் சேட்டப் பண்ணி க்ளாஸ் பிரிஸ்ட்டிங்கள பிரிஸ்ட்டாங்கள உங் தனி கிளாஸு உங்க ஃப்ரெண்டு தனி கிளாஸு அப்ப எப்டி உங்ளுக்கு ஃபில் ஆச்சி சேட்டப் பண்ணாமலே இருந்துர்க்கலான் தோனுச்சா
ஆஹங்க அந்த மாரிலா நல்ல புள்ளலா இல்ல திருப்பியு ஆ சம்பவோ பண்ணுவோ அந்த மாரிதா இருந்துச்சி ஆனா பண்றதுக்ல்லா வாய்ப்பு இல்ல ஏன்னா அதுக்கடுத்து வந்து ஸ்டாஃப்லா ரொம்ப ஸ் டிரிட் அவ்ங்கிட்ட பண்ணா நம்ப சேட்டல்லா முட்ச்சுவுட்டுருவாங்க நம்ப்ள
பண்ண தோணுச்சி ஃபஸ்ட் வந்து ஃபீல் பண்ணோ என்னடா இப்டி பண்டாங்ளே எப்ட் சொல்ட்டு நெக்ஸ்ட் வந்து மத்த கிளாஸ் புள்ளைங்க எங்கள போல இருக்கும் போது ஏங்க எங்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லிக்குவே இந்த மாரிதா அவுங்களும் ரொம்ப நாளா ப்ரெண் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் தே ஆனா அவங்கள பாருங்க இப்ப இ தனி தனி க்ளாஸ்லருந்தாலு தே அவுங்க அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க அத
ம் புரியுதுங்க புரியுதுங்க
ஆ ஆ
ஒர்த்தான ஸ்டோரிங்க செம்ம ஸ்டோரி இதே இன்சிடென்ட் வந்து கொஞ்சோ வாரமா நடந்ச்சுங்க எங்க ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல எப்டின்னா சயின்ஸ் குரூப் காமர்ஸ் குரூப் தனித்தனியாக இருப்பாங்கள்ள
ஆ ஆ அங்க
உங்கக்ளா உங்க ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் க்ரூப் காமர்ஸ் க்ரூப் தனியாதான இருப்பாங்க ஆனா வந்து உ ங்க ஃப்ரண்ட்ஸ் கிட்ட பேச விடுவாங்கள நீங்க காமர்ஸ் குரூப்பா இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு் சயின்ஸ் குரூப்ல இருக்காங்கன்னா உங்கள்கிட்ட லன்ச் டைம் இல்ல ப்ரேக் டைம்ல போய் பேச அலோ பண்ணுவாங்கள்ள ஒன்னா சாப்ட விடுவாங்க அளோ பண்ணுவாங்க கேண்டின் போ விடுவாங்க ஆனா இங்க அப்டில்ல கடையவே கடையாது எங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கு காமர்ஸ் க்ரூப் தா கெட்ட பசங்க
அது செரி ஓ சூப்பர்
நா நல்ல பசங்க இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் து மட்டு இல்ல கேர்ள்ஸ்க்கு இது ஃபிட் ஃபிட்டாகு அந்த மாரி டீச்சர்ஸ் இருந்தாங்க டைம் டீச்சர்ஸ் ஃபுல்லாவே ஒரு மாரி எப்டி சொல்றது கொஞ்சோ ஆட்டிட்யூடா திமுரா அப்படிதாருந்தாங்க காமர்ஸ் டீச்சர்ஸ் வந்து அந்த மாரில்லா இருக்க மாட்டாங்க ஆ சயின்ஸ் காமர்ஸ் டீச்சர்ஸ்லா சூப்பரா பேசிப்பாங்க பின்னாடியு பேசிப்பாங்க
டே
இதே சம்பவந்தாஒரு வாட்டி நடந்ச்சு என் ஃப்ரெண்டு வந்து சயின்ஸ் க்ரூப் ந்து வந்தாங்க என்ன பாக்குறதுக்கு அப் ப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நாங்க அந்த டைம் வந்து ஃபங்ஷன் நடந்த்ச்ல நடந்துமுடிஞ்ச்சு போல நாங்க லஞ்ச் டைம்ல அவுங்க வந்ருந்தாங்க ஃப்ரெண்டு நா உக்காந்து சாப்ட்டுட்ருந்தே பாவோ அவ கவனிக்கல போல பின்னாடி அவ சயின்ஸ் டீச்சர் வந்துட்டாங்க அச்சச்சோ சொல்லிட்டு எ ஃப்ரெண்டு வந்து ஒ க்ளா க்ளாஸ் ரூம்ல உள்ள வந்து லாஸ்ட் பெஞ்ச்ல வந்து உக்காந்து படுத்துட்டாங்க அப்ப தெரியாதுல இந்த ஹாரிடர்ல போம்போது ஆனா என்ன ஆச்சு அன்பார்ச்சுனேட்லி அவுங்க பாத்துட்டாங்க எ ஃப்ரெண்ட போட்டு பளிச்சு பளிச்சுனு அடி ச்சி சயின்ஸ் குரூப் இழுத்துட்டு போய்ட்டாங்க அப்டி அப்டி பண்ணாங்க எ ஸ்கூல்ல ஒரு வாட்டி
அது சேரி அடிக்கலா அடிப்பாங்களாங்க
ஆமாங்க எ கண்முன்ன அடிக்கல ஆனா அங்க போயிட்டு க்ளாஸ் ரூம்ல அடி வாங்கியிருக்காங்க அதுவு எ வேற ஃப்ரண்ட் தா கேட்டு சொன்னா
ஆ ஆ ஆ நெறைய ஏங்க நா வந்து
ம்
ஒண்ணுமே பண்ண மாட்டங்க எல்லா என்னோட கூட இருக்கிறவங்க பண்ணி அவுங்க கூட இருக்கிறதுனால நா மாட்டுவங்க த டில்
வாய்ஸ் ப்ரேக் ஆவுதுங்க கொஞ்சோ கிட்ட வந்து பேசுறீங்ளா
இல்லங்க கேக்குதா இப்ப
ஆ கேக்குதுங்க
இந்த மாரி வந்து நா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்ட லைக் ஒன் அந்த இன்வால்வ்மென்ட்க்கு நா கூட இருக்குறதுனால எல்லாத்துலயு மாட்டுவே இந்த மாரிதா இந்த மாரி எங்கள இன்ஸ்பிரேஷனா எதுன்னு போய் சொல்லுவாங்க இன்னா பண்ணாவு ரெண்டு பேர வந்து தனியாதா ஒ ஒக்கார வச்சிருக்கோ ஆனா அவுங்க ரெண்டு பேரு இப்பயு பாருங்க எப்டி இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு அ எங்கள போல ரெண்டு புள்ளைங்க ஒண்ணா இருப்பாங்க எப்பவுமே அவுங்கள க்ளாஸ் பிரிக்கிறதுக்காக வந்து
ம்
சொல்லியிருப்பாங்க போல இவுங்க அழுதிருக்காங்க நாங்க போக மாட்டோ ஒன்னா தா இருப்போ அப்டி சொல்லிட்டு
ம், ஏ செக்ஸன் பி செக்ஸனா பிரிச்சாங்களா
லைக் அந்த மாரி
ஓகே ஓகேங்க ம்
அந்த மாரி பிரிச்சது அ இந்த மாரி அந்த சா எங்கள நிக்க வச்சிட்டாரு
வாய்ஸ் பிரேக் ஆவுதுங்க ரொம்ப உள்ள கேக்குது
ஏங்க எங்கள நிக்க வச்சாருன்னு ஒரு சாரு சொன்னல்லங்க அவரே சொல்லிருக்காரு அவுங்கள போய் பாருங்க இப்ப க் க்ளாஸ் பிரிச்சது அவுங்க வந்து ஒரு லைக் ஒக்காந்து அழுந்துட்டுலா இல்ல உங்கள மாரி அவுங்க பாரு அவுங்கள பாத் து கத்துங்க இ லைக் இன்ஸ்பிரேஷனா சொல்லிருக்காரு ஆ அந்த புள்ளைங்க வந்து எங்க கிட்ட அ க்கா நீங்களா அது அப்டின்ற மாரி எங்க கிட்ட கேட்டாங்க பார்றா நம்மள பத்தி ஒரு நம்ம ஸ்கூல்ல நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க அப்டி சொல்ட்டு ஒரு மாரி நல்லா இருந் ச்சி
சேரி புரியுதுங்க புரியுது ம் எனக்கு ஒரு டைம்ல என்ன ஆச்சுனா ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம் இருந்துச்சு தியரி பேப்பர் தா காமர்ஸ் தனி தியரி தான சோ தியரி பேப்பர் எனக்கு வந்து து ரேண்டம் கொஸ்டீன் வந்து ஆன்சரே தெரியில சேரின் சொல்ட்டு என்னமோ அடிச்சி வுட்லா சொல்ட்டு கான் ஃபிடெண்ட்டா கான் ஃபிடெண்ட்டா ரொம்ப ரேண்டமா எழுதிருப்பே அந்த கொஸ்டினுக்கே சம்மந்த ப சம்மந்தமே இல்லாம எழுதிரு டீச்சர்ஸ் என்னா பண்ணாங்க அத கிரியேட் டிவ் வார்த்த சொல்ட்டு மார்க் போட்ருந்தாங்க நா யோசிகிற நா யோசிக்கிற ஹவ் திஸ் ஹவ் கம் எப்டி இது அப்பல்லா யோசிட்ருந்த இன்னொரு நாள் என்னாச்சுனா பிஸ்னஸ் மேக்ஸ் லெவல்துல வந்து எப்டினா பிஸ்னஸ் மேக்ஸ் கிளாஸ்னா தனியா போய்னு நாங்க வேற கிளாஸ் போயிட்டு எடுத்திருந்தாங் அப்போ வந்து ஃபஸ்ட் சப்ஜெக்டு எக் க்ளோன் ஃபாம் வந்து கண்டுபுடிக்கனு அப்டின் சொல்ட்ருந்தாங்க எனக்கு என்னன்னா ஆன்சர் கரெக்ட்டு அவுங்க போட்ட ஆன்சரு போர்ட்ல ஒரு சம் போட்டாங்க ஆன்சர் சொல்ட்டாங்க நானு ஒரு ஆன்சர் போட்ட ஆன்சர் கரெக்ட்டு ஆனா நா எழ் துன ஃபாமுலா தப்பு அவுங்க எழுதுன ஃபாமுலா கரெக்ட்டு ஃபாமுலா தப்பு ஆனா ஆன்ஸர் கரெக்ட்டா வந்ச்சி எனக்கு ஸ்டெப்பு ஸ்டெப்பு தப்பு ஆன்சர் கரெக்ட்டா வந்துருச்சு எனக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூங்க
அது செரி வேற மாரி
சேரி நீங்க இப்போ ஒரு நாள்ல இன்வெசிபிளா இருந்தீங்கனா இன்வெசிபிளா இரு ந்தீங்னா என்னென்ன பண்ணுவீங்க
ஆ எனக் புடிச்சவுங்ளா இருப்பாங்கள்லையா அவுங்கள புடிச்சு தொந்தரவு பண்ணுவங்க எனக்கு அதெல்லா ரொம்ப புடிக்கு ஆ லைக் எல்லாரையுல்லா இல்ல
புரிது புரிது ம்
ஆ யாராச்சு இருப்பாங்கள்ள அவுங்கள புச்சி வம்பிழ்த்திட்டு அந்த மாரி
ம் வேற என்ன பண்ணுவீங்க
வேற என்ன பண்ணுவன்னா எனக்கு புடி
ஆனா வந்து உங்களால திங்க்ஸ் லிஃப்ட் பண்ண முடியு ஆ லைக் எப்டி சொல்றது திங்க லிஃப் பண்ண முடியு எல்லாமே பண்ண முடியு ஆனா நீங்க ரெஸ்ட் இன் இன்விஸ்பிள் சாப்புல்லா என்ன வேனா பண்லா ஒரு யூமன் என்னலா பண்ணாலு எல்லாமே பண்ணலா ஆனா நீங்க தெரிய மாட்டீங்க அது
நா என்ன பண்வே தெரியுமாங்க எ அ என்னோட ஃப்ரெண்ஸோட அவ்ளோவா வெள்ல போலா வெள்ள போகா அலோ பண்ண மாட்டாங்க எங்க வீட்ல அவுங்கள தூக் கிட்டு வந்து எங்கயாச்சு ஒரு நல்லா எடத்துக் கூட்டு போயிட்டு ஜம்முனு தெரியாம ஆ இப்போ கா இப்ப நாந்தா இன்வ செலவு இன்விஸிப் ல்ல எது சாப்ட காசு குடுத்து சாப்புட்னு அப்டின்ற அவஸ்
அங்க திடீர்னு போயிட்டு ஈவன் தனியா கப்பு தூக்குற்து திங்ஸ்லா தூக்குரியா பேய்ன் நெனச்சிற மாட்டாங்ளா சொல்றீங்ளா நீ
அவுங்க பய்ப்படுவாங்க பய்ப்புடுவாங்க அப்ப பய்ப்புட்றச்சே யார்ரா இது அந்த மாரி யோசிக்கிற டைம் கூட அவுங்களுக் இருக்காது டே தப்பிச்சி ஓனு டா லைக் அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்குல்லங்க
ஆக மொத்தோ நீங்க யார்னு சொல்ல மாட்டீங்க பயந்தா பயந்துனே சாவுண்டுருவிங்க
ஆ அப்ற கடசியா வந்து இன்விசிபிளோட டைமிங் முடியுல்லங்க
ஓ ஓகே ஓகே ஓகே நல்ல ஆ நெறைய பேரு இப்ப நம்ம இன்விஸிபிளா இருந்தா நெறைய அ அட்வான்டேஜ்லா இருக்குங்க இப்ப நம்ம ட்ரிப் போறனா ஏதாச்சி ஒரு கேங்ல ஒருத்தருப்பா எங்க வீட்ல விட்ல இல்ல அவனே வர்ல காசு
ஆ அந்த மாரி பீபுள்ஸ வந்து ஏ அந்த கேங்ல நா மட்டு தாங்க இருப்
ஒண்ணு இல்லங்க நீங்க உங்ளே லிப்ட் பண்ட்டு போய்டுங்க அவ்ளோதா
அவள்தான் சேரிங்க நம்ம அப்புறமா பேசுவமா
ஆ ஓகேங்க